நான் நல்ல எப்டி இருக்கிங்க ஆ கேக்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ம் சரி சரி உம்ஹ் கிளை அப்டியா க்ளைமேட் என்ன மழை பெய்யுதா நின்னுட்ச்சா ஆஹ் இங்க கொஞ்சம் ஒரு ஃபை ஓ கிளாக் வரைக்கும் கூட தூரலா போட்டுட்டு இருந்தது இப்பதான் கொஞ்ச நின்னுருக்குது ஆஹ் இங்க க்ளைமேட் கொஞ்சம் ஆஹ் இல்லை இங்க வந்து ஸ்ட்ரீட் எல்லா கூட ஈரமா தான் இருக்குது ஆஹ் இங்க கொஞ்ச நேரம் பேஞ்சாலும் நல்ல பெ மழை இது பெஞ்சுட்டு விட்டுருக்குது ஆஹ் நல்ல மழை அப் ஆஹ் ஹ ஆஹ் சும்மா வந்து அப்படியே பாத்துட்டு போயிடுச்சி நல்லா இருட்டிட்டு இருந்தது ஒரு ஆஃப்னவர் தான் பெஞ்சது காத்து காத்து வரவும் எல்லா மேகமும் கலஞ்சி மழையே போயிருச்சு அந்த காத்து வராம இருந்திருந்தா நல்லா மழை பேஞ்சிருக் கொஞ்ச மேகல்லாம் அப்டி கூடி வந்தது ஆமா அத யோசிச்சுட்டு ம் ஆமா எந்த என்ன புட்டு செஞ்சீங்க இல்ல எந் எந்த புட்டு செஞ்சீங்க அரிசி மாவு புட்டு செஞ்சீங்களா புழுங்கல் அரிசியா பச்சரிசியா ஆஹ் ஆ அது வந்து ரொம்ப நைஸாருக்கு அது செஞ்சா வந்து அப்டிதா ஆகு அப்டியே வந்தா கூட அது கொஞ்ச கொஞ்ச வேக்காடு கொடுத்துட் டு எடுத்துட்டு மொரத்துல போட் ட்டு இப்டி இப்டி பண்ணணு ஒரு மாதிரி அந்த உருண்டைகள் எல்லா எடுத்துட்டு திருப்பியு ஜலிக்கணு ஜலிச்சுட்டு திருப்பி ஒரு ஆவி குடுக்கணு
அப்படியா உம்
சி புட்டுனாலே புழுங்கல் அரிசி புட் ட்டுதா டேஸ்டா இருக்கு அது வந்து ரொம்ப நைசா அரைக்க கூடாது இது இப்ப நீங்க செய்யுற பாக் ஆஹ் பாக் மாவ் அரிசி வந்து ரொம்ப நைசா இருக்கும் அது இடியாப்பத்துக்கு கொல ஆஹ் அது வந்து பு ட்டுக்கு செட் ஆகாது அதும் அது தா உருண்ட புடிக்கு அது வந்து இடியாப்பத்துக்கு ஆஹ் அரிசி மாவு ரொட்டிக்கு கொளக்கட்டைக்கு அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலா வடைக்கு அந்த மாரி எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா போட்றதுக்கு யூஸ் ப பண்ணிக்கலா நீங்க புட்டு செய்யணுன்னா அம் கொஞ்ச கொர கொர புழுங்கல் அரிசிலயு செய்லா இதுலயும் செஞ்சா கூட கொஞ்ச கொற கொறனு வரணும் அஹ்ம் ஆஹ் கொற கொறன்னு இருக்கு கொஞ்சம் ஆஹ் அதுவும் நம்மளுக் நல்லா வரணும்னா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சோண்டு நல்லா தண்ணி தெளிச்சி ஹ இப்படி புடிச்சா ஹா ம்ம் ஆஹ் ஆஹ் அப்படி கூட வேண்டா புட்டுக்கு எல்லாஹ் சுடு புட்டுக்கு வந்து பச்சை தண்ணியிலயே தெளிச்சு தெளிச்சு கொஞ்ச இப்படி கையில வந்து உருண்ட உடை உடையற மா பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சோன் மட்டும் இட்லி குண்டான்ல வச்சு ச் ரொம்ப ஆவி குடுக்க கூடாது. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆவி குடுத்துட்டு திருப்பி எடுத்து ஆஹ் அதுல பண்ணுங்க அதுல பண்ணா இந்த திருப்பி எடுத்து கொட்டிட்டு அந்த உருண்டைங்க லா எடுக்கணும் ஆஹ் எடுத்து நல்ல உருண்டைங்களா எடுத்துட்டு ஜலிச்சுட்டு திருப்பி நீங்க அந்த புட்டு மேக்கர்ல போட்டிங்கன்னா புட்டு சாஃப்டாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஆனா அடுத்த வாட்டி செய்யும்போது நீங்க கொற கொறனு இந்த மாவுல செய்யா இந்த மாவுல வந்து உங்களுக்கு ந நல்லா வராது. இது நீங்க இடியாப்பத்துக்கு வேற எதுக் காவது யூஸ் பண்ணிக் கங்க ஆனா இதோட நீங்க புழுங்கள் அரி சில செஞ்சு பாருங்க அவ்ளோ டேஸ்டா இருக்கும் அதுல அதையும் கொற கொரோனா அரட்சி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்டு ரொம்ப ந நல்லா இருக்கும் அதோட நீங்க செகப்பரிசி இருக்குதுன்னு சொ சொல்றீங்க இல்லையா அது கூட ஊற வச்சு அதுவும் சேத்து பொடச்சி அ அரச்சிக்கலாம். கொற கொறன்னு அரச்சு ரெண்டையும் சேத்து கூட நீங்க பண்லாம் இல்ல ராகி இருக்குது இல்லையா ராகி கூட நீங்க அதோட ச அரிசியோட ஊற வச்சு இல்ல நா சொல்றது நீங்க ஊற வ சி காய வச்சு அரச்சிக்கணும்ன்றே புட்டுக்கு ஆமா ஆமா இது வந்து ன்ஸ் டிஃப்ரண்ட் இருக்கறது கூட நீங்க இந்த மாதிரி தான் ஆவி குடுத்து கொஞ்சோ அந்த உருண்டையெல்லாம் எ க்கனு கொஞ்சோ கஷ்
உம் உம் உம்
கொஞ்சோ ஃபுட் டு செய்றது கஷ்டோ ஆஹ் ஆஹ் ஆ வேற ஏதாவதுன்னா கூட நீங்க இந்த மாரி கூட செஞ்சு குடுக்கலா பசங்களுக்கு அந்த ராகி மாவுல கொஞ்சோ வெள்ளங் காச்சி ஊத்திட்டு கொஞ்சோ தேங்காவ் நெய்யில வருத்து அதுலயே கொட்டிட்டு ஆ இனிப்பு உருன மாதிரி பண்யாரோ குழி பண்யாரோ ஆ ஆ அந்த இதுருக்கு இல்லையா கின்னோ ஆமா ஆ அதுல கொஞ் ஞ்சோ நெய் ஊத்தி இந்த மாவ் வெள்ள மாவு இது கரேஸ் சி சிங்ளா த ஊத்தி ஊத்தி நீங்க குழி பண்யாரம் மாவு பசங்களுக்குஸ் செஞ்சு கொடுக்கலா உம் உம் அந்த அதுவு ம் பசங்க டேஸ்ட்டா சாப்டுவாங்க இல்ல நீங்க அத கூட நீங்க என்ன பண்ணா எண்ணெயில்ல கூட பொறிச்சு எடுத்துக்கலா எண்ணெயில போட்டுக்குடோ அது லே ஒரு வாழப்பழோ வீட்டல நல்லா பழுத்துடுச்சு வேஸ்டா போற கண்டிஷன்ல இரு க்கிரமாவு படோ அந்த வாழப்பழத்தே எடுத்து கொஞ்சோண்டு அரிசிமாவு கொஞ்சோண்டு ரவா அப்புறோ ஆ நல்லா இருக்கு எண்ணெய்யில போட்டு புசு புசு புசுன்னு நல்லா டேஸ்ட்டா இருக்கும் தேங்காகொ போ டு ஆ
இந் எல்லாமே எங்க அம்மா எங்க அம்மாஹ ஆஹ ஆ பண்ணிகொடுத்த டிஸ்ஷு இது மாவு கொஞ் புளிப்பா இருக்குல லாஸ்ட் மாவு அதுல செய்வாங்க
செய்லா உம் அதுலேயு செய்லா இப்ப திடீரு மழ வரு து வெளியே எங்கேயு போ முடியில எதுவு டிஸ் ச்சு எதோ வாய்க்கு சூடா கேக்குதுன்னா உம் நம்ம வீட்ல இருக்கற வே சக்கர இதை வச்சு ஒரு வாழைப்பழம் வீட்ல இருந்துச்சுனா அத போட் டு செஞ்சிலா ஸ்வீட்டு உம் உம் அந்த மாதிரி பசங்களுக்கு இதெல்லா ஹெல்த்தியாவு இருக்கு நல்லா இருக்கு இல்ல பேன் கேக் மாதிரி கூட நீங்க செஞ்சு குடுக்கலா
உம்
ஹ ஹலோ
ஆ இருங்க இருங்க ஒரு நிமிஷோ
ஷோ உம் ஆ கேக்குதா பேன் கேக் அ சேரி சேரி
பேன் கேக் வந்து சாப்டுறாங்க கொஞ்சோ அதுல ஆஹ் அம் இது
உம் உம் ஓட்ஸ் எல்லா போட்டு கூட குடுக்கலா உம் அதா ஓட்ஸ்சு அ சொல்லுங்க உம் உம் உம் அதுவு நல்லா இருக் க இல்லனா இந்த சாக்லேட் எல்லா குடுக்கக் கூடாதுன்றாங்க அந்த சாக்லேட் து சீரம் இருக்குல்லயா சிரப் போது மதுரை ஆ அது ஆ அதையு அந்த உம் அ அ அ அந்த மாரி குடுத்
ஆனா சாக்லேட் பவுடர் எங்கிட்
ஆ உம் ஆமா இந்த சிரப் இருக்க ஹெர்ஸிஸ் சிரப் இருக்கில்லீயா ஆ அந்த சி என்ன பண்ணுங்க அது வந்து வச்சுகங்க அதே மாதிரி இந்த பேன் கேக் மேலேயே அப்டியே பசங்களுக்கு சும்மா அதெல்லா போட்டு நீங்க குடுத்தீங்கனா அதுவு கொஞ்சோ பசங்கள அட்ராக்ட் பண்ணு ஆஹ் என்னவோ வெளியில இருந்து தா நாங்க நம்ம அம்மா அப்பா வாங்கி குடுத்துருக்காங்க போல இருக்குன்டு சாப்ட்டுருவாங்க அந்த ஹெல் தி திஸ்ல அந்த பேன் கேக்ல இந்த மிட் ட்டா போ போண்டா சொல்லிறங்கிள்ள அதுலெல்லா அப்டியே அத இப் இப் இப்டி நீங்கப் பண்ணி குடுத்தீங்கின்னா அந்த அஹா சிரப் ஹ வாங்குனு ம் ஹா அத வாங்கி கொஞ்சு ஸ்பெரட் பண்ணி அப்டியே குடுத்தீங்கின்னா அது மேலே கொஞ்ச டேஸ்ட்டா இருக்கு அவுங் உடனே டேஸ்ட்டா இருக்கவும் அப்போ க்கு நல்லா சாப்புட்டுருவாங்க அந்த மாதிரிதா நா பசங்களுக் க்கல்லா நான் பண்ணி குடுத்தே
உம் ம் நா அத உம் ம் உம் ம் நா என்ன பண்ணுவேன்னா எ பொண் பீஸ்சா கேப்பா அவுளுக் பீஸ்சா ரொம்ப புடிக்
எனக் புடிக்குன்னுங்கா நம் தோச மாவுல சீஸ் துருவி கேரட்டு ஆனியன் ஹ அஹா மைனீஸ்லா பண்ணி உம் கிரீப்ஸியா ஆகி அந்த மாரி பீஸ்சான் சொல்லிட்டு ஹா ஹ சேர் சேர் அதுவு நல்லத்தா பீஸான் பீஸாவு சாப்புட்ட மாரி இருக்கு அஹா ஹ கொஞ்ச ஹெல்தியாவு இருக்கு கரெக்ட் ட்டுதா உம் அந்த மாரி சாப் நல்லா குடுத்தே உம் இப்ப நான் நதம் மகுனால்லா நா என்னை என்ன யோசுட்டு இருக்கனம் வெள்ளத்த காய்ச்சி ஊத்திட்டு உம் கொஞ்சோ ஒரு மகுன்னாப் புலுச்சுருல்ல அது ஆம்மா கிரீப்ஸியா உம் அப்புறோ அத நம் ஸ்டோர் பண்ணி வெச்சுட்டு ஸ்கூல்ல குடுக்குல்லாமன் பாத்துட்ருக்கே ஆம் படப்பால்ல போட்டு கூட குடுக்குல்லா ஆம்மா உம் ஆப் ஸ்னேக்ஸ் டெயிலி கேக்குறாங்க ஆம்மா
அதும் ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க ஹெல்த்திதா அஹா
உம்
ஆம்மா ஸ்கூல்ல சொல்லிட்டாங்க பேக்கெட்டு ஃபுட்ஸ் குடுக்கூடாது ஹெல்தியான ஃபுட்ஸ்தா குடுக்கணு அதுக்கப்புறம் கடையின் வாங்கி எதுவுமே குடுக்கூடாது பிஸ்கேட்ஸ் அது இதெல்லாம்
அதுலா எதும் குடுக்கூடாது சொல் உம் இதெல்லாம் பரவாயில்ல இப்ப இன்னு பா இன்னும் போக போக என்ன பண்ணுவாங்குன்னா ஒரு நாளைக்கே ஒர் ட்ரெஸ் சொல்லுவாங்க அந்த ட்ரெஸ் கோட்லியே நம்ப ஃப்ரூட்ஸ்சு எதாவுது வெச்சு அனுப்புனும் ஆரஞ்சு ட்ரெஸ்சேம் பையிய படிச்ச காலத்துல ஆரஞ்சு ட்ரெஸ்சுன்னா ஆரஞ்சர் ட்ரெஸ் போட்டு வந்ச்சு ஆரஞ்ச் கலர் ஃப்ரூட்ஸ் ஆரஞ்ச் கலர்ல ஆரஞ்ச் கலர்ல என்ன கேசரி செஞ்சு கொடுச்சு அனுப்புவேன் இதெல்லாம் கொடுப்பாய்ங்க எங்க ஆர்ச்ச எம் பையன் படிச்ச ஸ்கூல்ல சொல்றேன் செரி என்னடா இது
இல்ல இப்ப இருக்குற ஸ்கூல்ல எல்லா டிஃப்ரெண்ட்டா இருக்காங்க
ஆமா அப்புறமா ஒரு சிலர் க்கு ஒயிட் குடுப்பாங்க அப்ப அவுங்க ஒயிட்ல எதோ பாயாசம் அந்த மாதிரி ப்ச் ஓ என் - என்னவோ வீட் ட்ல இருந்து ஒரு டிஷ்ஷு ஒரு கொழந்தைக்கு ஒரு கலர் அப்டின் சொல்லிட்டு ஆனா அது வந்து ம் க க நம்பளுக் க்கே வந்து இது - இதுல என்ன ஃபுட்டு பண்றது அப்பிடின்னா அவுங்களே சொல்லுவாங்க நீங்க இந்த க - கலர சேக்கலன்னா கூடோ பீட்ரூட்ட இது எடுத்து அந்த கலர் சேத்துங் - சேத்துக்குங்க ச்ச் இந்த கலர் சேக்காதீங்க கெமிக் க்கலு ம் அப்டின் சொல்லிட்டு அதெல்லா பசங்களுக் அப்ப அது செரி ஹெல்த் த்தியாவு ஆய்டு பசங்களுக்கு வெளி பொருள்ல்லா குடுக்க கூடாது அப்டின் சொல்லிட்டு அது ஸ்கூ அ ஸ்கூல்ல இருந்து பழகிட்டதால செஞ்சு செஞ்சு குடுத்துட்டுருக்கறே ஹெல்த்தி தான பசங்களுக் கு சாப்ட்டா போது கரெக்ட் கரெக்ட் ம் அதே தா இப்போ - இப்போ இங்க ஸ்கூல்ல யு சொல்லிட்டாங்க உம் நீங் எது குடுத்தாலும் கொழந்தைங்களுக் ஹெல்தியா குடுக்கணு அதா - அத்னால நா என்ன பண்ணேன் ம் அ அவளுக்கு வந்து எல்லாமும் ஃப்ரூட்ஸு உம் அ
அப்புறோ வந்து இந்த ஒரு
நா ஒரே வாட்டி வந்து ம் அதுக்கு ப்ரெட்டெல்லா வக்க இத் எதுவுமே குடுக்கல ம் ம் எல்லா நட்ஸு ஃப்ரூட்ஸு அப்டியே தா ம் ஆமா அப்ப இது இல்லாம எதுவுமே நமக்கு
ட்டம்ஸ் எதுமே குடுக்கல
அ இப்போ நீங்க தா புதுசு புதுசா யோசிக்கிணு ம் அ அடுத்த நாள் அடுத்த நாள் என்ன குடுக்குறதுன்னு ஒன்னே குடுக்க முடியாதுல்ல
ஆமா இப் - இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் இல்ல இனிமே - இனிமே வந்து எதாச்சு அதா நா ஆம் ஒரு வாட்டி நா என்ன பண்ணன் ராகி மாவு இருக்குல்ல
ருக்கு ல்ல ம் அதுல டேட்ஸ் நட்ஸெல்லா போட்டு டைம் ஆயிச் டைம் ஆயிருச்சு தா செரி ஓக் ஓகே பா நன்றி இந்த ல ராகி மாவு இத வந்து நா நீங்க ச எனக்கு சொல்லுங்க நெக்ஸ்ட்டு டைம் அவங்க நீங்க எனக்கு கால்ல வந்தீங்கன்னா கண்டிப் பா சொல்லுங்க ஆ ஓகே நன்றிங்க